எல்லா முடிஞ்சிருச்சா தோழி
காலை உணவு முடிஞ்சிருச் தோழி
முடிஞ்சிருச்சுங்ளா
ம் காலை உணவு கொடுத்து பசங்கள பள்ளிக்கு அனுப்பியாச்சு
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி ஒங்ளுக்கு உணவம்லா முடிஞ்சிருச்சிங்ளா
ஆ ஆமா கால்ல சாப்ட்டாச்சு தோச சாப்ட்டாச்சு
சரிங்க தோழி தோழி இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக்க பத்தி பேசலா அப்டின் நெனக்கிறே தோழி அ என்ன அப்டின் பாத்தீங்கன்னா ஆ அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா அ இப்ப இது க விதவையோட மறு திருமணம் அப்டின்றத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க அப்டின்றத பத்தி பேசலாங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அம் உடன் கட்டை ஏறுதல் அப்டின் சொல்லிட்டு ஒரு பழக்கொல்லா இருந்துருக்கு ப்ப பாரதியார் மாதிரியான ப்ப சமூக ஆர்வலர்கள்லா வந்ததுக்கு அப்ற தா இந்த உடன் கட்டை ஏறுதல் பழக்கொ வந்து அ பெரியார் அ பாரதியார் அது மாரியான அ ஆட்கள்லா வந்ததுக்கு அப்றோ தா இந்த உடன்கட்டுதை உடன்கட்டை ஏறுதல் பழக்கொ வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்றோ பாத்தீங்கனாலு அந்த சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப் கோக்கோ கணவர் எறந்து பொயிட்டா மொட்டை அடிச்சி வெள்ள பொடவ கொடுத்து அதே மாதிரியே வச் டூர்ந்துக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சூழ்நெல பாத்தீங்கன்னா மாறிடிச்சு
கண்டிப்பா கண்டிப்பா ஆம்மா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா அப்பல்லா வந்து ஒ ஒரு ஒரு அதாது ஒரு எ ஒரு எட் எட்டு வயது ஏழு வயது ஐந்து வயதுல கொட கல்யாணொ பண்ணிருக்காங்க எனா அவங்களோட கால சூழ்நெலைக்கு அப்றோ பாத்தீங்கன்னாக்கா அவுங்க வந்து எறந்து பொயிர்க் றாங்க எதோ ஏதோ ஒரு விபத்தோ அல்லது எதோ ஒடன்புக்கு முடில பின் சொன்னாங்க எட்டு வயது ஏழு வயதுங்கிறது ஒரு வயதாவே அ அதாது குழந்தை வயது இல்லயா அதெல்லா குழந்தை திருமணம் அப்டின்ற பேருல கல்யாணம் பண்ணிடா பண்ணிட்டு அதுலே எறந்து பொயிட்டாங்னா அப்டின்னாக்கா அவுங்க வந்து அவ் அவுங்ளோடயே ஒன்னா வச்சு எரிக்கிறது அப்றோ வந்து அவுங்க நீங்க சொல்ற மாரி மொட்ட போட்டு அவுங்குள வந்து ஒ ஒரு வெள்ள பொடவைய குடுத்து அந்த மாதிரி இல்லா வாழ தொறயூரூ பெரிய கொடுமைகள தா வந்து பெண்கள் வந்து அனுபவிச்சாங்க அப்டின்தா சொல்லணு அ அ கண்டிப்பா நம்மள ம்ம நம்ப எதாவது சொல்ற மரி பெரியாரா இருக்கட்டும் அல்லது ம் அ அப் பெரியாரு அம் பாரதியாரா இருக்கட்டும் அல்லது இப்ப கலைஞர்வுடைய காலத்திலயுமே சரி தோழி கலைஞரு வந்து கூட ஒரு அரு மையான ஒரு அம் அ கவிதை ஒண்ணு சொல்லிருப்பாங்க அதாவ்து இந்த விதவை அப்பிடின்றத வெச்சி ஓருளவுக்கு ஒரு அருமையான கவிதை ஒண்ணு சொல்லிருப்பாங்க அ அனா அந்த கவிதை வந்து சொன்னது யாரு அப்பிடின்றது தெரிய்ல அ விதவை அப்பிடின்னு சொ சொல்லுவதற்கு கூட அ இதோ ஒ நா ஒரு கவிதை படிச்சிருக்கே தோழி நல்லாருக்கு அந்த கவிதை படிக்கிறதுக்கு அ விதவை அப்பின் எழுதுறதுக் கொட இந்த ம் அ பொட்டு வக்க அ ஆம்மா பொட்டு வக்கல
ப்பென்னப் டிங்கிற ஒரு
அ கைம் பெண் அப் பின் எழுதிப் பாருங்க ஒரு ஒரு பொட்டுக்கு ரெண்டு பொட்டு வரு அப்டின் சொல்லிட்டுக் கொட சொல்லிருப்பாங்க அதலாம் பாருங்கள எவ்வளது ஒரு அருமையா வந்து அவுங்க யோசிச்சிருக்காங்க அ ஒவ் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளவு ஒரு அருமையா க பக்குவமா கையாளக்கூடியவர் அப்டின் சொல்லலா நம்ம கலைஞர் அவர்கள
ஆம்மா புக்குல்லா நெறைய படிக்கிறவங்க அவுங்க புத்தக நெறைய வாசிக்கிறவுங்க அவுங்க அதனால பாத்தீங்கன்னா நறைய நல்ல விஷயங்கள்லா தெரிஞ்சிர்க்கு அவுங்குள்க்கு
ஆம்மா நிச்சயமா இப்போ அவுங்க அவுங்கல்லா பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே எ எதயாவது படிச்சு அதனாலதா வந்து அங்க அங்கெ வந்து ப்ப மத்த இடங்கள்லயுமே செரி அ அதிகமான நூலகங்களை வந்து ஏற் படித்தி குடுத்தாங்க அப்பிடின்னு சொல்லலா அதாவது அவருக்கு அவ வந்து அரசியல் அப்பிடின்றத தாண்டி ஆ பாத்தீங்க அப்பிடின்னாக்கா நம் மக்கள் வந்து நல்லா படிக்கணு படிப் படிப் படிப்பு தா ஒரு பொண்ணுக்கு அதாவது அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு அப்பிடின்ற காலத்த தாண்டி ம்ம படிச்சாதா மத்தது எல்லாமே அப்பிடின்ற ஒரு சூழ்நிலைய கொண்டு வந்தது வந்து நம்ம வந்து அ கலைஞர் அவர்கள் அப்பிடின்னு கூட சொல்லலா அறிஞர் அண் அந்த அண்ணா அ அண்ணா இருக்குறாங்க அண்ணா அம்பேத்கர் அவங்கள்ல்லா இருக்காங்க இல்லையா சோ அவங்களயுமே பெரியார் அவர்கள் எல்லாமே அ பெரியார் கா லத்துலல்லா பாத்தீங்கன்னாக்கா அ அதாவது சாதியின் அடிப்படையில எல்லா நெறைய வந்து அந்த காலத்துல கொடுமைகள் நடந்தது அப்பிடின்னு சொல்லுவாங்க அ அதாவது எ செருப்பு போட்டுட்டு அ பாப்பனர்கள் அப்பிடின்னு சொ சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட வந்து செருப்பு போட்டுட்டு போ கூடாது ஆ கழுத்துல துண்டு போடக் கூடாது அப்பிடி எல்லாமே வந்து சொல்லுவாங்க அ சொன்னாங்களா அந்த காலத்துல ஆனா அதெல்லாமே ஒழிச்சு ம் எல்லாரும் சமம் அப்டின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னு கூட சொல்றாங்க
ஆமா இப்பல்லா பாத்தீங்கன்னா அதெல்லா இருந்த எடமே தெரியாம போயிடுச்சி
ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி அந்த மாரியான ஒரு சூழ்நிலைல நம்மெல்லா வாழ்ந்தோ அப்பிடின்னா அதெல்லா எவ்ளோ அ அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க எவ்ளோ பெரிய நரக வேதனய அனுபவிச்சிருப்பாங்க அதாவது பெண்கள் வந்து அ போடக்கூடிய அதாவது இந்த புடவைக்கே மேல் போடக்கூடிய அந்த ஜ ம் ச ஜாக்கெட் அப்டின்றத கூட அந்த காலத்துலல்லா உடுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாமா ஆ பெண்கள் வந்து ஒரு ஆ ஒ ஒரு கு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டுதா கம் மூடி வெக்கணு அப்டி எல்லாமே அந்த மாரியான ஒரு க கண்டிஷன் ப ல கூட இருந்தாங்க அப்டிய எல்லா படிச்சிருக்க தோழி அதெல்லாமே இந்த நெலைமையெல்லா மாறி இருக்கு அப்டின்னா அது வந்து கண்டிப்பா வந்து நெறைய முன்னே ற்றம் அப்டின்றதுதா இப்ப நடந்திருக்கு அப்டின்னு சொல்லலா ஆ அ அதையு தாண்டி எப்டின்னு பாத்தீங்க அப்டின்னாக்கா இவங்கல்லா இல்ல அப்டின்னாக்கா அத் ஆங்கிலேயர்கள் காலத்துலயே ஆட்சி புரியற காலமா இருக்கட்டும் இப்ப அவங்கள் கிட்ட இருந்து நம்ம கிட்ட விடுதலை வாங்கி கொடுத்து ஒரு பெண்ணுக்கு ஆ இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பெண் அப்டின்னா எங்க வேணாலு போயிட்டு வராங்க விண்வெளிக்கும் போயிட்டு வராங்க மற்ற இடங்களுக்கும் எங் கே எங்க வேணுனாலும் போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை தா இப்ப பெண்களுக்கு ஏற்படுத்தி குடுத்தருக்காங்க அப்டின்னு நெனைக்கிறே
ஆமா பெண்கள் முன்னேற்றத்துக்கு காரணோ அடிப்படை பாத்தீங்கன்னா பாரதியார் மாதிரியான அ கவிஞர்கள் தா இல்லைன்னா அவங்கள மாரியான ம் அவங்கள மாதிரியான ஆள்லா நம் வராம இருந்திருந்தா நம்மளு பாத்தீங்கன்னா அதே மாரியான அடிமை வாழ்க்கை தா வாழ்து இருப் க்கணு
வாழ்ந்திருக்கணு ஆமா ஆ அப்போ அவ ஆ ப்ப உள்ள மாதிரிய எல்லா இப்ப வந்து அதிக அதிக அளவுல இல்ல அப்டின்னுதா நா சொல்றே என்னன்னா அ இப்பல்லா வந்து அத பெண் வீட்டாரு செரி அல்லது ம் மா ம அந்த மாப்பிள்ளை வீட்டாரு செரி அ யறு உம்மா பேஅப் மா மாப்பிள்ளை ஏதோ ஒரி இகு காரண்த்துல யறந்துட்டாங்க அப்டின்னா அப்டி இந்த மறு திருமணம் பண்ண கூடாது அப்படியல்லா இல்லாம ஆ மறு திருமணம்ன்றது ஒருன ஒரு நல்ல ஸோ வோ நல்ல சுதந்திரமான ஒரு அடிப்படலயே பண்ணி தராங்க ஏன்னா விருப்பம் இருந்தது அப்டின்னா அதாவ்து அந்த பொண்ணுக்கு பி இருக்குது அப்டின் நா அவங்க தாராள மறு திருமணம் பண்ணி க்லா அப்படின்ன மாதி எல்லாம் இப்ப கொண்டு வந்துருக்காங்க சோ இதுலயே வந்து நம்மோடைய முன்னேற்றங்கள் அதோட பெண்ணுக்கு எவ்ளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்கப் அப்படியே கணவர் இறந்ததுக்கு அப்ற நம் அப்படி இருக்கக்க கூடாதே ஆ அப்டில்லா இல்லாம ஆ அப்ப விதவைகளுக்கு வந்து நறைய தொழில் சம்பந்தமாவும் சரி அல்லது பொருளாதார வசதியும் சரி ம் நனன அரசாங்கத்துலல்லா ஏற்படுத்தியு குடுக்கறாங்க
ஆமா கண்டிப்பா சம உரிமை கொடுத்திருக்காங்க என்ன பொறுத்த வரைக் திமாமி விதவிஹள் வந்து நம் மறு திருமணம் பண்ணிக்கலா பண்ணிக்க கூடாதுங்கறது வந்து தவறான கருது தா தாராளமா உங்கள்க்கு விருப்ப இருந்தா இன்னொரு துணைய வந்து தேடிக்கலா ஏனா அந்த சமூகத்துல தனியாரு க்கவங்கள தா அதிகமா பாதிக்கு இந்த சமூகம் பாத்தீங்கின்னா அதிகமா பேசு தனியா இருக்க பெண்கள தா பேசு இப்ப இன்னொரு திருமணோ அப்டின்னா அதோட முடிஞ்சிரு தனியா இருக்க பெண்களுக்கு நறைய பேர் வப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அவரு தனியா இருக்கற இந்த கணவர் இல்லாம தனியா ஒரு பெண் இருக்கறாங்க அப்டின்னா அவங்கால சுகந்திரமா பக்கத்துல இல்லா ஒரு கடைய்ல போய் கூட பொருள் வாங்க முடியாத சூழ்நிலையா இருக்கு ஏன்னா இவ் உடனே அவ் அந்த கடைக்கிப்பு கடைக்கி போறாங்கன்னா அவங் எதோ கிழிந்த ஆடைய போட்டுக்கிட்டு கடைக்கி போக முடியாது இல்லையா அப்ப போகும் பொழுது கூட அவ்ங் என்னாஸ் சொல்றாங்னா அ இவ வந்து எங்க போறா உம் க பு வந்து பு ஆடைகள வந்து புது ஆடையா போட்ருக்கா அவ எங்க போறா அப்படின்ற மாரியே நன் கேள்வி வைக்கிறாங்க இல்லையா
ஹாமா
சோ அது அது அந்த மேரி ஒரு சூழ்நில இப்ப இருக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி அப்டினாக்கம் பெண்கள் வந்து தா அத தாண்டி சகிச்சு கொண்டு பல இடங்களுக்கு போய்ட்டுதா இருக்கறாங்க என்னன்னா அந்த காலத்துல வந்து வீட்டுக்குள்ளே மொடங்கி இருந்த மதிரி இல்லாம அ இவிங் என்னா வேணாலு சொல்லுங்க நீங்க அதாவ்து சொல்லவு கொற சொல் தேவாய் கொற சொல்லாதா செய்யு அந்த கொற சொல் வாய செங்கல்லை கொண்டு அடித்தாலும் ஆ அந்த செங்கல் சரியில்லன் சொல்து கூட கொற சொல்லுமா அந்த வாய் அப்டிலா நா வந்து கேள்விபட்ருக்கே ஆ அந்த மாத்ரி நா கொற சொல்றவங்க கொற சொல்லிக்கிட்டுதா இருப்பாங்க நீங்க என்ன பண்ணனாலும் அதுக்கு ஒரு நிச்சயமா விது ஒரு குறை சொல்லிகிட்டுதா இருப்பாங் நீங் அதையும் காதுல ஏந்திக்காம யார் வந்து கடந்து செல்றாங்ளோ அப்டின்னா அவ் கண்டிப்பா வந்து வாழ்க்கைல நெறய வெற்றிகள பெறுவாங்க அப்டின்னு நம்ப நெனைக்கலா தோழி
ஆமா இப்ப க்ராமப்புறங்கலல்லா சில இடத்துல இப்ப எங்க ஊர்லட் பாத்தீங்கின்னா கூட அந்த மாதிரியான ஒரு பேச்சுல்லா உண்டுதா கொஞ்சோ வயசானவங்கல்லா வரு கூ கூட்டம் போடுவாங்க நம்ப வண்டி எடுத்துட்டு கா போய்ட்டு கொஞ்சோ வர்ரதுக் லேட் ஆயிடுச்சு அப்டின்னா எங்க போய்ருந்தாலோ இப்பதா வரா அப்படிங்குற ஒரு பேச்சிருக்கே ஏனா அது கணவர் வந்து வெளியூர்ல இருக்கதுனாலம் நம்ம பேய்ட்டு ஒர கொஞ்சோ லேட்டா வந்தோ கடைக்கில போறதுக்கோ இல்ல பேங்க்லயோ கொஞ்சு லேட்டாய்ட்டு அப்டினா அந்த மாதிரியான பேச்சுலா நறைய வரு கொஞ்சோ வய்சானவுங்கலா
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது
இதுக்காகவே உக்காந்து இருக்குறது இந்த வயசானவுங்கலா
ஆமா நா அதாவ்து கணவர் இருந்து நம்ம வந்து கணவர் வீட்ல இருந்தாங்க அப்டினாலுமே நம்ம வந்து அ வெளில போய்ட்டு வரோனா நம்ம அத நம்ம கணவர் வந்து எந்த ஒரு கேள்வியு கேக்க போறது கெடையாது கணவர் வீட்டாரு எந்த கேள்வி கேள்வியு கேக்க போறது கெடையாது இதுக்குனே ஒரு சில கூட்டங்கள் இருப்பாங்க அவுங்க வந்து அடுத்த வீட்ல என்ன நடக்குது நம்ம பாக்கணு அவுங்க வீட்ல என்ன பண்ணிட்ருக்காங்க பாக்கணுன் சொல்லி ஒரு கூட்டம் இருப்பாங்க சோ அவுங்ககிட்ட பதில சொல்ற து அப்டிங்கறதுதா வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையா நமக்கு இருக்கு இல்லைங்ளா எனா அவுங்கள பதில சொல்லிட்டு என்னமோ அவுங்கதா வந்து அ நமக்கு அத குறை சொல்லுவாங்க குறை கண்டிப்பா வந்து இங்க போறோ அங்க போறோ இத பண்றோன்றத குறை சொல்லுவாங்களே தவிர நமக்கு ஒரு கஷ்டகாலம் ஒரு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்குறோ அப்டினா அவுங்க எந்த ஒரு உதவியு செய்ய மாட்டாங்க ஒரு நல்ல வார்த்தைகள கூட ஆறுதலுக் கு பேச மாட்டங்க அப்டின்றது என்னுடைய கருத்து
ஆமா இப்ப ஃப்ளை டு ஓட்ற வரைக்கு பெண்கள் வந்து முன்னேறிட்டாங்கங்கிறத தாண்டி இந்த கிராமப்புறங்கள்ல இந்த மாரி பேச்சுலா நெறைய இருக்கவுந்தா செய்து
ஆமா கண்டிப்பா அதாவது பெண்கள் வந்து முன்னேறிகிட்டுதா இருக்குறாங்க பெண்ண வந்து ஒரு குறை சொல்லி மீண்டும் கீழ தள்ளி விட்றது அப்டிங்கிறது வந்து பெண்கள்தா அப்டின்தா சொல்லா ஏனா ஆண்கள் வந்து அதிக அளவுல நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்டின் சொல்லி யாரு பாத்துகிட் ருக்கிறது கெடையாது பெண்கள்தா வந்து அதிக அளவுல வந்து சாதிச்சுக்கிட்டு போனாலும் அ அது அவர்களேதா அந்த பெண்கள் அதே பெண்கள் தா வந்துட்டு அங்க பாரு இங்க போறா அங்க போறா சொல்லி கொற சொல்லிகிட்டு இன்னு குறை சொல்பவர்கள் மூலையில்தான் இருக்கிறார்கள்
ஆமா
அ குறை சொல்பவர்கள் மூளையில்தான் இருக்கிறார்கள் குறை த சொல்பவர்களை அது காதில் கூட கேக்காமல் சொல்பவள்தான் அ விண்வெளியும் போய்ட்டு வந்துகிட்ருக்காங்க அப்டின் நா நெனைக்கிறேன் தோழி
ஆமா எவுளவோ அறிவியல் அறிஞர்கள்லா இருக்காங்க அவா அறிவியல் அறிஞர்கள்னு எவுளோ புதிய கண்டுபிடிப்புகள் அப்டின் சொல்ட்டு பெண்களாலயு எல்லாத்தியு சாதிக்க முடியது இருந்தாலு அ பெண் அப்டினா ஒரு சமூகத்துல ஒரு இலக்காரமான பார்வைதா
அப்டி ஆ ஆமா கண்டிப்பா இது என்னாதா பெண்கள் சாதிச்சுக்கிட்டு போனாலு ஆ அத அதையே வந்து ஒரு நல்ல விதமா எல்லாரு பயன்படுத்திக்கவு செய்யறாங்கதா கண்டிப் பா அது இந்த மக்களுக்கு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில பேர் வந்து தவறுகள் செய்யதா செய்யுறாங்க அதாவ்து சில பேர் தவறுகள் செய்யுறாங்க அப்டின்றதுக்கு எல்லாரையு நம்ம வந்து கொற சொல்ல முடியாது இல்லையா ஆ இவ்வாறு தவறு செய்பவர்கள்ன்றது அவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது போய்ட்டு நம்ம போய் கேள்வி கேக்குறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்ல அப்டிங்கிறது என்னுடைய ஒரு பொதுவான கருத்து ஏனா ம் ம் பிடிச்சத அவுங்க செய்றாங்க பிடிச்சத அவுங்க வாழ்றாங்க அதுல பொய் நம்ம போய் எதுவும் குறை சொல்லிக்கிட்டு தடை சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கக் கூடாது நாம உண்டு நம வேலை ஒன் இருந்தா நம் மனத்தையும் கடந்து செல்லலா அப்டிங்கிறது என்னொடைய பதிவு தோழி நன்றி தோய்
அ நன்றி தோழி வணக்கம்